ஆ அலோமல்லா
ஆஹ் நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ அப்புறங் மேடம் சொல்லுங்க இனி ஆடி வர போது அப்படியெல்லா ஃபெஸ்டிவல் வரு
ஆமா ங் மேம் அடுத்து ஃபுல்லா ஃபெஸ்டிவல்க்கு எப்பயும் போலயே காலையில இயர்லி மார்னிங் எழுந்திச்சுட்டு அப்றோ எல்லாருமே வந்து ரெஃப்ரெஷ் ஆயிட்டு காலையில எதாவ்து இந்த பலகாரங்கள் எதாவ்து இந்த ஆ வட பணியாரம் அந்த மாநி காலையில டி ஃபன் எதாவது இட்லி அந்த மானி பண்ணி சாப்புட்டுட்டு அப்புறொ எனி நம்ம ஆக்சு யூஸ்வல் என்ன பண்ணுவோ சாமி கும்புடுவோம் சாமி கும்பிட்டுட்டு அன்னைக்கு மதியானம் ஒரு நல்ல ஒரு மீல்ஸ் எதாவ்து ஒன்னு ஃப்ரிஃப்பேர் பண்ணி சாப்புட்டுட்டு இந்த காய் கூட்டு பொரியல் அவையல் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு ஆஹ் எதாவ்து ஒரு டி வில எதாவது ஒரு படொ பார்த்துட்டு அப்படியே அன்னைக்கு டே போகும் நா நெனைக்கிற உங்களுக்கு எப்டி போகும்
அதேதா ங் மேடம் என்ன நம்ம மொதல் நாளே நல்லா வா செல்லா கூட்டி சாணிய எல்லா போட்டு வச்சுருவோ அப்பறொ விடியா காலையில நேரமா எந்திரி ச்சு கோலம் போட்டுட் டு நைட்டே கோலம் போட்டு டனு வச்சுக்கோங்க நம் வீட்ல இந்த நாய்க்குட்டிகள்லா இருக்கா ப்ச் எல்லா கல ச்சிருவாங்க அதனால நைட்டு நம்ம சாணி மட்டு நல்லா போட்டு வ வலிச்சு விட்டு சாணி தெளிச்சிருவோ அ அப்புறமா ஒரு மூணு மணி அந்த மாரி எந்திருச்சு கோலம் போட்டு கலர் குடுத்துட்டு அதுக்கப்புறோ ஆ இந்த மேரி ஏதாது டிபன்லா செஞ்சி ரெடி பண்ணி வெச்சிட்டு அப்றத்து குளிச்சிட்டு வந் து சாப்புட் டு ஏதோ ஒரு கோயிலுக் போயிட்டு அப்றோ வந்து லன்ச் ரெடி பண்ணி லன்ச்சு இது பண்ணிட்டு நீங்க சொன்ன மாதிரியான எதோ ஒரு மூவி பாத்தமா ஈவ் னிங் எல்லாரு மொட்டமாடிக்கு போய் உக் காந்து ஜாலியா அரட்ட கச்சேரி பண்ணிட்டு அப்டியே வெளிய வேடிக்க பாத்திட்டு அப்றோ நைட் அயிடு நைட் ஆச்சினா நைட் எதோ ஒரு டின்னர் அந்த மாரி எதோ சாப்புட்டு அந்த டே அப்டி
ம் ஆமா ஒவ்வொரு பண்டிகையுமே வந்து ஆஹ் ஒவ்வொரு நம்மளோடைய பழைமை வாதத்த எடுத்து காட்டுற மாதிரி ஒவ்வொரு பண்டிகையு வந்து இருக்கு ன் நனைக்கிறே
எஸ் மேடம்
அதே மாரி இந்த ஊர்ல நடக்கக்கூடிய அந்த திருவிழாக்கள் ஆகட்டு உம்
சொல்லுங்க
ஆஹ் இல்ல இல்ல சொல்லுங்க மேம் தீபாவளிக்
எ தீபாவளிக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு தீபாவளிக்கு முதல் நாளு இல்லையா அந்த டைம்ல போயி நம்ம நைட்டு ஒரு இங்க இருந்து வீட்டுல இருந்து ஒரு பத்து மணிக்கெல்லா களம்பி டவுனுக்கு போனோன்னு வச்சிக்கோங்க டவுனலா கல கட்டு நம்ம பர்ச்சேஸும் பண்ணிக்கலா அப்டியே அங்க இது பண்றது அப்டியே டவுனே ஒரு ரவுண்டு அடிச்சம்னா நல்லாருக்கும் அது ஒ இதா வெச்சு போவோ நாங்க அந்த டைம்ல போனம்னா நல்லாருக்கூ எல்லாருமே ஒரு மூன் நாலு மணி வரைக்குமே கட ஓப்பனிங்ல இருக்கு பர்ச்சேஸ் பண்றவங்க பர்ச்சேஸ் பண்ணுவாங்க ஆனா கிரவுடு அந்த அளவு இருக்காது ஆனா ஜாலியா இருக்கு அந்த மாரி போயி நமக்கு வேணுங்கறதெல்லா வாங்கி ட்டு வந்துட்டு வரும் போதே விடிஞ்சிரும் பாத்துக்கங்க அப்புறோ வந்துட்டு அதே மாரி நியூ இயர் டைம்லியு அப்டிதாங்க நம்ம நைட்டுப்
நியூ இயர் டைம்ல எல்லா நைட்டு வந்து அந்த கோலம் போட்றது கேக் கட் பண்ற து அதுலயே
ஆஹ் விட் ஆமா அதுக்கப்புறோ சர்ச்சுக் போறவங்க சர்ச்சுக் போய்ட்டு
ச்சுக் போய்ட்டு ஆ ஆ நல்லாருக்கு ம் ஆ கண்டிப்பா நைட்டு ல்லா கோல எல்லா போட்டுட்டு கோவில் எல்லாம் போயிட்டு வந்துட்டு அன்னிக் டேயே வந்து நல்லாவே போ
அந்த நாள்லா எவ்ளோ சீக்ரோ முடிதுனே தெரியாது ப்பத்தா விடிஞ்ச மாரி இருக்கு அதுக்குள்ள இருட்டிரு பாத்துகங்க
ஆ ஆ ஆமாங் மேம் அதுக்கப்றோ அந்த பண்டிகள் நம்ம ஊர்ல நடக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன திருவிழாக்களாகட்டு இல்ல இல்ல ப்ப ய அ அங்கெல்லா அந்த குழந்தைங்கள்லா வந்து அ அப்ப அந்த டைம்ல அந்த குழந்தை பருவத்துல மட்டுந்தா எல்லா கவலையு மறந் ந்து அந்த ஒரு பொங்கல்ல அ பாக்கிறது கூட அ அங்க சின்ன சின்ன அந்த ராட்னங்கள் இதுல அங்க அ விக்கைகூடிய அந்த சின்ன சின்ன ஸ்நாக்ஸு அதெல்லா வாங்கி சாப்ட்டுட்டு அந்த திருவிழாக்களையு பண்டிகைகளையும் மட்டுந்தா இதுல்லா நம்ம வந்து இது பண்ண முடியுங்க அப்பம் அப்பயுமே க் அப்ப மட்டு கிடைக்க கூடிய நறைய உணவு பொருட்கள் ஆகட்டு அதெல்லா அப்ப மட்டுந்தா கெடைக்குன் நெனைக்கிறேங்க
அ ஆமாங் மேடம்
அஹ க்கும் நீங்க அந்த மாதிரி பண்டிகை திருவிழாக்கள் இதல்லா போயிருக்கீங்ளாங்க
என்னங் மேடம்
நீங்க அந்த மணி பண்டிகை திருவிழா அ அங்க
ஆஹ் ஆமாங்க இங்கிமே திருவிழல்லா நல்லா செய்வாங்க போயிருக்கோ கலந்துருக்கோ உம் நல்லா இருக்குங்க எல்லா சந்த க்காரவங்களு அந்த திருவிழாவுக்க கூப்பிருப்பாங்க எல்லாம் வீடே நல்லா களை கட்டி ஜெகஜோதியா இருக்கு அப்றோ திருவிழா டைம் இருந்து பாத்தீங்கன்னா மாவிளக்கெல்லா செய்வாங்க அதுவு கூடி கொடுப்பாங்க நல்லா டேஸ்ட்டா இருக்கு
அஹ் அப்பல்லா நம்ம அந்த பலூனுக்கு வந்து வீட்டுல எவ்ளோ ஆஹ் அதுவு அஹ் சின்ன சின்ன பொருள் கூட வீட்டுல இன்னும் அடம் புடிச்சு வாங்கின அதெல்லா இப்பயு நினைச்சுன் பார்த்தா கூனா நம்மளல்லா மறக்க முடியாத ஒரு கல்வாவான் இருக்க ம்
இந்த ரவுண்டு காத்தாடி வச்சு சே காத்தல சுத்துமே
ஆமா ஆமா ஆஹ் கிடைக்கறதுல இப்பபுல்லாமே வந்து பேட்ரி பேட்டரி சம்பந்தப்பட்ட பொருள்கள் வந்து அதிகமாயந்துச்சு அப்பல்லா
நெறய வித விதமான பொருள்கள்லா இரு இருக்கு இந்த மாவிளக்கல கூட அந்த காத்தாடிய குத்தி வச்சுட்டு ஏ
ஆஹ அப்ப பயன்படுத்தப்பட்ட பொருட்கள்ல்லா கூடீ ரிஸ்ப பொருளாத ஆரம்பிச்சு இப்போ ல்லாமே இந்த பாலுட கூட இப்ப பிளாஸ்டிக் வந்து வந்து
அஹ அதே மாதிரி இந்த எட் முட்டாய ஐட்டம்ஸ் கூடி நல்லா இருக்கு சுத்திர மிட்டாய் ஜீரக மிட்டாயின்னு சொல்லிட்டு ந தைய உங் மாதுரையேல கிடைக்குமே அதுன்னா பூ குர்வி ரொட்டியா சொல்லுவாங்களே
தெ தெரியலை ஆஹ் என்னை பொறுத்தரை இந்த திருவிழா ஆஹ் திரு விழா அ அப்டின்னாலே வந்து இந்த கண்ணாடி பொம்மய போட்டுட்டு இந்த ஒரு கம்புல வந்து இந்த மிட்டாய சுத்திட்டு நமக் கேக்குறப்ப இந்த கடிகாரொ குருவி இந்த மாதிரி எல்லா செஞ்சு கைல வந்து கெட்டி விடுவாங்க ஜவ்வு மிட்டை
ஆமாங்க அந்த பொம்பாய் முட்டைன் சொல்லுவாங்க அது வந்து ஆமா அதல்லா இப்ப கெடைக்கிறதே இல்லங்க ஆமாங்க அது பேரு பொம்பாய் முட்டை ஒரு பொம்மைய மேல வச்சு சைன் சைன் தட்டிட்டு வருமே ஆமா அத கண்ணத்துல கொஞ்ச கிள்ளி வெப்பாரு கையில வாச்சி தேனி அந்த மேர் இயல்லா போட்டு ரெடி பண்ணி கைல வாச் மாரி கட்டி விட்டுட்டு கொஞ்ச முட் ட எடுத்து கண்ணத்துல ஒட்ட வெப்பாரு அப்புற பாத்தீங்கன்னா இந்த சோன்பப் இந்த காலத்துல பத்தீங்கன்னா ஒரு பெரிய கண்ணாடி ஜாடியில போட்டு ஒயிட் கலர் சோன்பப்புடி அதுமே நல்ல டேஸ்டாருக்கு ஆனா இப்ப எவ்ளவோ ப்ராண்ட் வந்துர்ச்சு ஆனா அந்த டேஸ்ட் இல்லைங்க
ஆமாங்க ந ஆ முன்னாடி உள்ள மாத்ரி இல் எல்ல அ ஆ அப்பறோ அந்த ஜீனி மிட்டாய்னு ஜி அ இ இங்க உள்ளவங்கலா அப்டி சொல்லுவாங்க இந்த கருப்பட்டி மிட்டாய் அப்டின் சொல்லிற் டு ஆ அந்த பெஸ்டிவல் மட் டு அப்பதா போடுவாங்க கருப்பட்டிலியு ஜீனி ஒண்ணு வெல்ல கலர்ல இருக்கு இன்னொன்னு கிரே கலர்ல இருக்கு ஆ அந்த ரெண்டு மிட்டாயு வந் தா அந்த டைமு இப்பிடிதா அந்த பண்டிகை அப்ப மட்டுந்தா அந்த மிட்டாய்கள் வந்து தாகு அப்டியே சூடா போட்டா அப்டி விப்பாங்க
ம் அதுதாங்க அப்ப தாள் ளுக எல்லாமே பண்ணாங்க இப்ப பாத் திங்னா அ பெஸ்டிவல்னு வந்தா ஸ்வீட் ஒரு முறுக் கு சொல்லுங்க யார் செய்யறா மெனக்கெட்டு போனமா கடைல போனமா ஒரு கிலோ ஆட்ரு போட்டமா வாங்கனமா அவ்ளோதா வேலை முடிஞ்சிச்சு ஆனா அப்ப பாத் தீங்கனா நெறைய சொந்த தர இருப்பாங்க இந்த முறுக்கு செய்யுங்க இந்த பலகாரம் செய்யுங்க அந்த பலகா போல அது மெனக்கெட்டு செய்யறது ஒரு இதா இருந்தாலு அது ஒரு சந்தோஷத்த குடுக்கோ அத்தன பேர்த்துக்கு குடுக்கணு அப்டிங்கற ஒரு இது இருக்கு விடிய விடிய கொழந்தைங்க பக்கத்தில் ஒஅகாந்துட்டு சாப்புடு ட்டு முறுக்கு சூட சூட சூடா சாப்பட்றது ஒரு டேஸ்ட்டே எங்க அண்ணோல்லா எங்க அம்மா சுடும் போது பா த்துலேயே ஒக்காந்துக்குவா தூங்கோ வந்தாலு தூங்க மாட் முறுக்க சாப்டு சாப்டு சாப்டே பத்து
அப்ப குடும்பங்கள்ல வந்து ஆட்களுடைய என்னிக்கை அதிகமா இருந்தது சாலுக் ஒவ்வொரு வேல வந்து பண்ணும் போது அதனால யே வேலைப்பாலன்றது வந்து கம்மியாதா இருந்தது
ஆமா நெறைய பேர் இருப்பாங்க ஆளுக்கு ஒரு வேலையா பகிர்ந்துக்குவாங்க அப்டி செய்யும் போது நமக்கு வந்து அந்த வேல இது ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எல்லா குடும்பத்திலேயு புருசா பொண்டாட்டி ரெண்டு கொழந்தைங்க அவ்ளோதா அதிகபட்சமா பெரியவங்க கூட யாருமே இருக்கறது இல்ல
உம் இப்பல்லா அந்த பாட்டி தாத்தாக்களுடைய கதைகள் இன்றதே வந்து பெரிய ஒரு இதயிடுச்சு இப்பல்லா பொம்ம சேனல்ல வந்து போட்டுக்கிட்டு அங்க தூங்குற மாதி நம்ம காலத்துல அந்த பாட்டி தாத்தாக்குத்தா கதே சொல்லுவாங்க உஹம்
ட்றாங்க அந்த
ஆஹ் சரிங்க மேம் நம்ம அடுத்த இதுல வந்து இந்த குடும்பங்கள பத்தி தி விரிவா நம்ம அடுத்த இதுல பேசலாம்னு நெனைக் றேன் மேம் நன்றி மேம் ஆஹ நன்றி மேம் ஹா ஒகே